வன்
வணக்கங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கங்க நீங்க நல்லாருக்கீங்களா
ம் நல்லாருக்கேன்ப்பா இன்னா பண்றீங்க
ம் நானு சும்மாதாங்க இருக்கே ஒர்க்குக்கு வந்துட்ருக்கே வே க்ளைண்ட் யாரு இல்ல சும்மாதா இருக்கே நீங்க
கா காலையில இருந்து ஒருத்தர் கூட வரலீங்களா
இல்லைங்க யாம் மென் செக்ஷன் ஆளு இருக்காங்க லேடி செக்ஷன் ஃப்ரீயாக தாங்க இருக்கு வருவாங்க எல்லா
ம் எப்படிங்க பெரிய இதுவா எத்தனை ரூம் இருக்கு அதுல
ஆ இருக்குங்க பெரிய கடைன்லா சொல்லிக்க முடியாது சின்ன கடை தா ஒரு ரெண்டு ரூம் இருக்கு மென் செக்ஷன் தனியா இருக்கு லேடிஸ் செக்ஷன் தனியா இருக்குங்க
மென்ஸுக்கு மென்ஸே செஞ்சுக்கிறாங்களா உங்களெல்லா லேடிஸ் எல்லா கூப்பிறதுலல்ல
இல்ல மென்னுக்கு மென்னு லேடிஸ்க்கு லேடிஸ் அந்த சைடு நாங்க போ மாட்டோ எங்க சைடு அவங்க வர மாட்டாங்க
மென்னுக்குல்லா என்ன செய்வாங்க வந்து ஹேர் கட் அது மாரி செய்ற
எல்லா லேடிஸ்ங்க என்னென்ன எடுத்துக்கிறாங்களோ எல்லாத்தையுமே மென்னு எடுத்துக்கிறாங்க இப்ப இருக்கிற காலத்துல எல்லாமே எல்லாமே பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா பேஷியல்லு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ஹேர் கட்டு ம் ம் கலரிங்கு ஹேர் கலரு பெடி பெடிக்கூர் மெனிக்யூர் அப்பறம் பாடி மசாஜ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க
அப்போ அந்த தாடிய எல்லா இருக்குதுல்ல உங்களுக்கு அப்ப அதுல எப்படி பண்ணுவீங்க அந்த பேஃபேஷியல் பண்ணும்போதல்லா தாடியல்லா இருக்கு முடி இருக்கு போய் கிரீம் எல்லா இருக்கு அதெல்லா எப்டி
அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் பண்ணிட்டு அதாவது ஷேவ் பண்ணி ட்டு பண்ணுவாங்கங்க அதுவரி எல்லா போ மாட்டாங்க
ஆஹா அந்த தாடி இருக்குற பார்ட்ட உட்டுட்டு மத்தது வரையு பேஷியல் பண்ணி அனுப்புவிங்ளா
நெக்கு ஃபேசு சின்னு ஃபோரெட்டு நெத்தி இந்த மாரி ஏரியாவ கவர் பண்ணுவோ ஒரு சிலர் வந்து கிளீனா வச்சுட்டு இருப்பாங்க
ஆ
ஆ அது பாத்து அது அந்த எடத்துல நாங்க பண்ணிப்போ
ஆ அப்ப அந்த மாரி தாடி மீச வச்சுத து ப வச்சுருக்குற எடத்துல பண்றதெல்லா கஷ் டோல்ல கொஞ்ச கொஞ்சோ ட பண்ணணு அத ம் அப்றங்க
அப்றோ நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க உங்குளுக்கு இன்னைக்கு நாள் எப்டி போது
இன்னைக்கு நாள் எங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க
ம்
ஃபோன் பண்ணி அவங்க வீட்ல பாம்பு வந்துச்சுன் சொன்னாங்க அதுதா பேசினு இருந்தோ அது வீட்ல வந்து அவுங்க பாம்பு ஒன்னு வந்துச்சுன் சொல்லிட்டு அடிச்சு எத் துன் போய் வெளிய போட்டாங்ளா என்ன பாம்புன் தெரில அவுங்க அடிச்சு பாம்பு எடுத்துன் போயி வெளிய போடம்போது எதிர் வீ ட்டுல இருக்குற லேடி ஒருத்தர் கத்துனாங்கலா பாம்பு பாம்புன்னு அவுங்க வீட்ல போய் பாக்கும்போதுதா தெரிது அவுங்க பசங்கள்து சாக்ஸ் கல் ட்டி தொவச்சு போட்டு வச்சிருக்குறாங்க வெளி கம்பில மாட்டி வச்சிருந்தாங்ளா அந்த ஆமா அந்த சாக்ஸுக்குள்ள ஒரு ஏழு எட்டு குட்டி குட்டி குட்டி பாம்பு இருந்ச்சா
அய்யய்யோ
ஆ அதுதா எப்டி வந்துச்சின் தெரில அப்டின்னு சொல்லிருந்தாங்க அப்றோ அத எடுத்துன் வந்து வெளிய போட்டு எரிச்சிட்டு அந்த குட்டி குட்டி பாம்பெல்லா ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு கலர்ல இருன்ச்சா ஆ
லா
எப்டி அது முட்ட போட்டு பா பாம் குட்டி போட்டுட்டு அத பாக்கறதுக்கு அந்த பெரிய பாம்பு வரும்போது இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ச்சான் தெரில அத அடிச்சு எடுத்துன் போயிட்டு எரிச்சிட்டு வந்த உடனே இந்த பாம்புங்கோ இதெல்லா பாத்து
ஏங்க எடுத்துட்டு போயி அந்த பாம்பு புடிக்கிறாங்களே அவங்ககிட்ட சொல்லிருந்தா கோ குடும்பத்தோட கூட்டிட்டு போய் எதாது காட்ல விட்டுட்டு இ ரு ப்பாங்களே இப்டி அடிச்சு அத எரிச்சு ஏங்க அது யோசிக்லயா அவுங்க அதுவு ஒரு ஜீவன் தான
பயத்துல யாருக்கு அப்டி எல்லா யோசிக்க தோணு சொல்லுங்க திடீர்னு வரும்போது ஒரு பயந்தான எல்லாருக்கு சடனா யோசிக்க முடிமா அதெல்லா
ஆமா ஆமா யோசிக்கதா முடியாது இருந்தாலு அவங்க கொஞ்சோ அத யோசிச்சுருந்துருக்கலா குடும்பத்தோட இருந்துருக்கு
குடும்பத்தோடு குடும்பத்தோடுனா ஃபஸ்ட்டு எதிர் வீட்ல தாங்க இருந்துது பாம்பு இவங்க வீட்ல பெரிய பாம்பு இருந்ச்சு சொல்ட்டு அவுங்ளுக் குட்டி எல்லா போட்டுக்கணு என்ன தெரியவா தெரியு பெருசா இருந்ச்சு பாம்பு பயத்துல எத்துனு போயிட்டு அடிச்சுட்டு எரிச்சிட்டு வந்துக்கிறாங்க எரி ச்சுட்டு ரிட்டன் வரும்போது இவுங்க கத்திக்கிறாங்க என்னனு சொல்ட்டு பாத்தா குட்டி குட்டி குட்டி பாம்புங்கல்லா இருன்ச்சா ஆரேழு பாம்பு இருஞ்சா
எல்லா பாம்புமே அடிச்சுட்டாங்களா
ஆமா அந்த பாம்ப எரிச்சாங்கல்ல அதுலே எத்துனு போய் போட்டுட்டாங்க அப்டின்னாங்க
ம்
அத போட்டுட்டு அது கூட ரெண்டு நாளோ மூணு நாளோதா ஆச்சு அந்த சாக்ஸ் தொவச்சு காய வ ச்சி உள்ள எடுத்து வக்கில ஆமா ம் உள்ள எடுத்து வக்கில போம்போது அவ்ளோ பாம்பு இருன்ச்சா அதுல
இப்ப பாத்தீங்கன்னா சாக்ஸ் ஷூ எல்லா மழக்காலோ இல்லைங்ளா அந்த சா அதுவு இல்லாம மழையு இருக் கு வெயிலு இருக்கு வேக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு அங்கங்க வரு கேர்ளாலல்லா பாத்தீங்ளா வெறு பாம்பு கடிச்சு எவ்ளோ பேர் எறந்திருக்காங்க ஒரு ஐநூறு பேருக்கு மேல பாம்பு கடிச்சு எறந்திருக்காங்க அதனால அத உஷாரா இருக்கணு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அத அடிச்சு கொல்றத விட இந்த பாம்பு புடிக்கிறவங்க கிட்ட சொன்னீங்ன்னா அவுங்க புடிச்சு எடுத்துட்டு போய் காட்ல விட்ருவாங்க உங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க அந்த மாரி
ம் சரிங்க சொல்றேங்க அப்றோங்க என்ன பண்றீங்க
அ வந்துட்டு இருக்காங்கங்க ஒர்க்குக்கு அ பேசி முடிச்சுட்டோனா போணு அப்றோ நீங்க என்ன பண்லான்னு இருக்கீங்க வீடெல்லா க்ளீன் பண்ண போறீங்களா என்ன பண்ண போறீங்க
இப்பதா துணி தொவச்சு முடிச்சே இதுக்கப்றோ ஃபுல்லா ரெஸ்ட்டு
ரெஸ்ட்டு நல்லா வேலைங்க ஆனா ஜாலியா இருக்கீங்க
எது ஒரு நாள்லியா இப்போ இந்த ஒரு மண் நேர கொஞ்ச நேரோ ரெஸ்ட்டு எடுத்தா போது அப்றோ நாள் எப்டி போதுனே தெரியாது போயிட்டு இருக்கோ சாய்ந்தர ஆயிட்டுக்கு பாருங்ள
ம் உண்ம அதுதானங்க லீவு போட்டாக்கா அந்த நாள் எப்டி போதுனே தெரியாது தானங்க அப்டிப் போயிடுது
ஆமா ஆமா
ரொம்ப கஷ்டங்க நான் அ ஹ நாலா லீவு போட்டு வீட்ல இருந்தன தூங்குறது மட்டுதா தெரியு எழுந்து பாத்தாக்கா எனக்கு திருப்ப மறுநாள் நைட்டு் வந்துட்டு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஸ்கூல் போம்போது ஒரு மாரி ஃபீல் பண்ணுவோமே ஐயோ நாளைக் கால சனி ஞாயிறு லீவு உட்டுட்டு திங்க கெழம ஸ்கூல் போனுனா ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்குமே அந்த மாரி இருக்கு எனக்கு ஐயோ நாளைக்கு ஆமா நாளை நாங்க எப்டி செகண்ட்க்குள்ள போதுங் சுத் துதா இல்ல குடு குடு குடு குடுன்னு இது பூமி ரொம்ப வே சுத்தமா சுத்துதா என்னன்னு தெரியலங்க கிடு கிடு கிடுன் ஆமா அதுக் கே கொஞ்சோ பைத்தியம் புடிச்சது போல சுத்துது போல இருக்கு என்ன பண்றது
சூரியனோட வெப்பம் தாங்க முடில்யா அதனால அது கிரு கிரு கிரு கிருன்னு சுத்துது
இப்ப நம்ம மாவட்டத்துக்கல்லா நிழல் வெயில் வரு அப்டின்ற மாரி சொல்லிருக்காங்க தண்ணி எல்லா சேவ் பண்ணணு அப்டின்னிருக்காங்க நறையா தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க சேவ் பண்ணி வச்சு க்கங்க அ தண்ணிய வந்து பசங்களையு வீட்ல இரு க்க பசங்களையு ரொம்ப வேஸ்ட் பண்ண சொல்லாதீங்க சேவ் பண்ணி வச்சுக்கங்க அந்த வெயில் வந்துச்சுனா கண்டிப்பா நம்ம மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்குமே வறச்சி வரு அப் அப்டின்ற மாரி சொல்லிருக்காங்க ஆ அ இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல வந்துட்டுருக்கு அது மாரி வறட்சியு ஏற்பட்டுட்டு இருக்கு நம்மளுக்கு வரு அதனால நம்ம தண்ணி எல்லா கொஞ்சோ சேவ் பண்ணி வச்சுக்கலா வேஸ்ட் பண்ணாதீங்க
ஆ அது என்ன நிழல் வெயில் அப்டின்னா கொஞ்சோ வெயில் த சுரீனு அடிக்காம கொஞ்சோ மூடி நிர் இருக்கற மாரியே இருக்கு ஆனா வெயில் வரு
அ இல்ல இல்லங்க வெயில் ம் அதாவது நார்மல் வெயில விட நார்மலா நம்மளுக்கு எவ்ளோ அடிக்கு இல்லைங்களா வெயிலு அத விட ஒரு டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ராவா இருக்குமா
ஒம்மடி
ஆ நம்ம நார்மல் வெய்லே நம்ளால தாங்கிக்க முடியாது டென் பர்சன்ட் அதிகமா இருக்கு அ ஜெர்மன்ல்லா பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட்பின் எல்லா குப்ப தொட்டி எல்லா இருக்கு இல்லைங்களா அதெல்லா உருக்கி ம் உருகுற அளவுக்கு வெயில் அடிச்சிருக்கு அந்த வெயிலால ஒரு எறநூறு பேருக்கு எறந்துருக்காங்க
ஆமா ஆமா நானு பாத்த அந்த தார் ரோட்ல கால் வைக்கு போது அது அது அது தார்ஓக்கு அந்த ஷூவோட தார் ஒட்டின்னு வர்றது டஸ்ட்பின் உருகி போயிருக்கறது காரோட பெயிண்ட் அப்டியே பபுள்ஸ் மாரி வர்றது அந்த கோடி குஞ்சி எல்லா போயிட்டு அந்த ரோட்ல நின்டு ஒட்னே வெயிலுக்கு அப்டியே சுருண்டி உழுந்து சாகுது பாத்த நானு பாத்த அது மாரி நம்மக்கு இந்தியாக்கு வருமாமா
ஆமா நம்ம அதாவது குறிப்பிட்ட மாவட்டத் சொல்லி இருக்காங்க கிருஷ்ணகிரி நீலகிரி ஆ திருப்பத்தூரு இருக்குங்க திருப்பத்தூர் வேலூர் வேலூரு இருக்குங்க நம்ம இருக்கற மாவட்டத்துக்கு கண்டிப்பா அது இருக்கு கிருஷ்ணகிரியு வேலூரு ரொம்ப தொலைவில்லைங்களா நம்பளுக்கு பக்கம் பக்கம்தானா கண்டிப்பா நம்பளுக்கும் அந்த எஃபெக்ட் எதாது இருக்கு வறட்ச்சி வந்தாக்க நம்பளால தண்ணி இல்லாம எந்த வேலயு செ செய்ய முடியாது அதனால தண்ணிய எப்டி சேவ் பண்ணணுமோ அந்த மாரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க
ஆமாங்களா சரிங்க சரிங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறோ ஆனா தாங்க முடியாதுல்ல அது மாரி வெயில் எல்லா வந்துருச்சுன்னா
அக்கா என்ன பண்றதுன்னே தெரியாது கொஞ்சோ வேக்காடா இருந்தா கூட நம்பளால முடியறது இல்ல இப்ப என்ன பண்றதுன் தெரில ஆமா அந்தனா
ஏசி மாட்ட வேண்டியதா
அத விட நம்ம வேற ஏதாவது கூடு அதாவுது மரோல்லா வளத்திருந்த இந்த மாரி பிரச்சன வராது எல்லா காட்டையு எல்லாத்தையு நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே அழிச்சுட்டாங்க இப்ப எல்லாத்தையு நம்ம சேந்துதா எத்துக்கு ஆக வேண்டுல
ஆமா
எல்லா காட்டையு ம் எல்லா காட்டையு அழிச்சு ட்டாங்க இப்ப என்ன பண்றது இத விலங்குங்களு ஊருக்கு வந்துடுச்சு இந்த வெயிலையு நம்ம தாங்கி தா ஆகணு
இப்ப அதுங்ளோ வெயில் வெயில் காரணமா போயிரும் பாருங்க வந்த காட்டு விலங்கு வெளியே போயிற போது வெயிலுக்கு
அந்த ஜீவன்கள்லா என்ன பாடுபடும் தெரியல
அப்போ கஷ்டம் பாவம்
சரிங்க எனக்கு வேற ஒரு அழைப்பு வருது
ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க
ம்
வேற ஒரு அழைப்பா சரிங்க போய் பேசுங்க போங்க ம் நன்றிங்க